ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
அ கேக்குது சொல்லுங் மேடம்
நல்லார்கீங்ளா
அ நல்லார்கேங் மேடம் நீங்க
வீட்ல வீட்ல எல்லாரூ நல்லார்காங்ளா
நா நல்லார்கே மேடம்
சாப்டீங்ளா
சாப்டீங்ளா மேடம் தெ சாப்டே மேடம் அ சாப்டே மேடம்
என்ன சாப்டீங்க
ம் சாம்பார் சோர்தா ம்
அப்டிங்ளா செரிங்க செரிங்க அப்றோ எந்த மாரி ஃபுட்ல்லா நீங்க டெய்லி எடுத்துக்குவீங்க
மார்னிங் டிஃபன் மேடம் நைட்டு டிஃபன் மத்தியான மட்டூ லன்ச் சாப்
ஹலோ
ஹலோ கேக்குதா மேடம்
உங்க பேக்ரவுண்ட்ல வந்துட்டு குயில் எல்லா நெறய சவுண்ட் குடுக்குது போல நல்லாருக் கேக் கர்கிங்க
ம் ம் ரொம்ப சவுண்டு கேக்ருக்கா மேடம் ரொம்ப சவுண்டா இருக்கா ஹலோ
ஹலோ அ சொல்லுங்க
ம் ரொம்ப சவுண்டா இருக்கா மேடம் இங்
அ லைட்டாங்க
ம் சேரி மேடம்
மார்னிங் டிஃபன் சாப்பிடுவீங்க அப்றோ
நைட்டு டிஃபன் மேடம் மத்தியான மட்டூ லன்ச் சாப்பாடு சாப்
அப்பிடிங்ளா இதுவூ நல்ல பழக் கந்தாங்க எ எப்புடின்னு பாத்துட்டீங்கனா இப்ப வந்துட்டு நம்ம ஃபுட்லியே வந்துட் டு இப்போ ஃபுட்டுனாலே நெறைய பிரச்சன ஒரு ஒருத்தவங்களுக்கு இருக்கு இல்லிங்ளா
ஆமா
எனா வந்துட்டு இப்பலா சுகரு அப்புடிங்கற ஒரு வியாதியே வந்துட்டு இப்ப நம்ம ஃபுட்டு கரெக் ட்டா எடுத்துகாம இப்டி இருக்கறனால சுகர் உங்ளுக் வரூ இல்லிங்ளா
ஆமா மேடம் இப்ப காலைல நைட்டு சாப்பாடு சாப்ட்டா னுங் சுகர் ரொம்ப வருது அப்படிங்றா
ஆமாங்க முன்னாடியல்லா வந்தீங்னா அப்பல்லா அரிசி கம்பெல்லா அவுங்க சாப்பற்றங் காட்டி கி உங்ளுக் வந்துட்டு அவுங்க இப்ப வரைக்கு ஹெல்தியா இருக்காங்க இப்பலே நம்ம நெறைய பேத்த பாக்குறோ அல்ல ரொம்ப ப ரொம்ப வயசான பாட்டியல்ல இன்னி இருக்காங்கல்ல
ஆமாங் மேடம் அதா அதா சுகரு பிரஸ் ஸரு அதா காரணோ காலலியு நைட்டு சாப்புற்னால
கண்டிப்பாங்க
டிஃபன் எதுவு சாப்டாம சோறே சாப்பறநாள தா மே மூணுநேரமு எல்லாமே சாப் பாடு தா சாப்பறாங்க
கண்டிப்பாங்க அது இப்ப என்ன பண்றாங்னா அது வந்து உங்ளுக்கு சிலவுங்க இன்ன பண்ணுவாங்கனா வீ ட்ல இருக்கறங்க வந்து ஹவுஸ் ஒயஃவ்ங்கலா என்ன பண்ணுவாங்கனு பாத்தீங்ன்னா காலைல டிஃபனு மதியானதுக்கு லன்ச்சு அ ஈவினிங்க்கு டிஃபன் செய்வாங்க அதே அவுங்க வேலைக் ஒரகுக்கல்லா போற மாருந்துனா சாப்பாடு மட்டுந்த காட்டு வேலைக்குலா போவாங்கல்லயா
ஆமா
இவுங்களா என்ன பண்ணுவாங்க சேரி அப்போ அவங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் வைக்க டைம் கிடைக்கும் அவங்களே வந்து அவசரம் அவசரமா சும்மா செஞ்சு வேலைக்கு போவாங்க இல்லலைங்களா
ஆமாம் மேடம் அவங்க அதா அவங்களாம் மூணு நேரம் சாப்பாடு அப்டி தான் சாப்பிடுவாங்க
ஆமாங்க அதுவும் வந்துட்டு இப்ப வந்து புட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும் அதுவும் இல்லாம புட்டு எடு க்காம இருக்கறதுனால அல்சரு இப்ப மெயினா பாரத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கே உங்களுக்கு பாரத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு சச்சு இல்லைங்களா
ஆமா ஆமா நாங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அந்த மாரி சாப்பிட்றதுனால ரொம்ப ப்ராப்ளம்
ஐயோ கண்டிப்பாங்க அதுவும் இப்ப எல்லாம் வந்து ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இப்ப குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப எல்லாருமே அந்த ஜங்க் ஃபுட் தான் நிறைய சாப்படுறாங்க விரும்பி இல்லைங்களா
அது குழந்தைகள்லாம் அந்த ரைஸ்ல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க ரைஸு நூடல்ஸ் அதெல்லாம் குடுக்கவே கூடாதுல மேடம் சின்ன பிள்ளைகளுக்கு
அவங்க குடுக்கவே கூடாது ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் எல்லாம் வந்துட்டு மைதாமாவ பிளஸ் மைதாவே அவ்ளோக்கு எடுக்க கூடாது யாருமே
ம்
இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாரி இப்ப இருக்கிற எங்ஸ்டர்ஸ்க்கு யாருக்கா இருந்தாலுமே பாரத்தீங்கன்னா ஃபுட்டுன்னு எடுத்து கிட்டீங்கன்னா அ இப்போ பரோட்டா இந்த மாரி கடையில எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய குடுக்குறாங்களா அப்போ அவுங்க வந்து சாப்பிட சாப்பிட அவங்களுக் கு வந்துட்டு அந்த பரோட்டனாலயே இப்போ சில பேர் முந்தானேத்தங்கூட ஒரு நியூஸ் கேள்விபட்டேன் பரோட்டா சாப்பிட்டே இருந்தாங்க அவங்க வந்து ஒர்க்குக்கு போய்ட்டு இருக்காங்க
ம்
அப்ப வந்துட்டு அந்த பரோட்டா சாப்படுறதுனால உங்களுக்கு அந்த மைதாதானே உங்களுக்கு
ஆமாம் மேம் புரோட்டாவே ரொம்ப கெடுதி அப்டின்னு தான் சொல்றாங்க
கண்டிப்பாங்க ஆமாங்க அதுல ஃபுல்ல வயிறு வலி உங்களு வந்துருது
அ நைட்டு சாப்ட்டா காலையில செமிக்காது அந்த மாரிலாம் சொல்றாங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க அதுவும் இப்ப இருக்கிறவங் ங்க எல்லாருமே வந்துட்டு எப்டி சொல்றதுன்னா அப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு வேல வேலன்னு போயி சாப் அதாவது வயிறுக்கு ஏதாச்சும் குடுக்கணும் அப்டிங்கிற மாரி சாப்பிட்டாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்களாம் வந்துட்டு டேஸ்ட் இருந்தாத்த சாப்றாங்க இல்லைங்களா
ஆஆமா
டேஸ்ட் லைட்டா வந்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலனாலும் எது இல்லைனாலும் என்னன்னா எனக்கு வேண்டாம் நா சாப்டலை அப்டின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா
அந்த டேஸ்ட்டுக்காண்டி தா அந்த புரோட்டாவே எல்லோரும் சாப்றாங்க புரோட்டா பிரியாணி
சத்தியமாங்க ஆனா வந்துட்டு இப்போ வந்து ஆமாங்க ஆமாங்க எல்லா பக்கமுமே இப்ப வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு இப்போ இடையிலால காளான்சில்லி இந்த மாரி பானிபூரி இதெல்லாம் வந்து சாப்றாங்கல்ல
ஆமாங்க அதுவும் ஆமாம் அது வந்து ஈவினிங் சாப்ட்றாங்க காளான் பானிபூரி
ஆமாங்க அதுவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ரெகுலரா அவங்கள எடுத்துக்கறாங்க இப்பல்லா வந்துட்டு ஏன்னா க நா ஏதாச்சும் ஈவினிங் ஏதாச்சும் சாப்டணும் போல இருந்துச்சுன்னா உடனே அதைய சாப்பட்றாங்க
ஆமா அப்டி இல்லாட்டி வட சாப்றாங்க டீ வடை வடையு சாப்டக்கூடாதுல்ல அவ்ளோ ஆயிலு
ஆமாங்க கண்டிப்பா டீ ங்கூடி வந்து ஒரு வகையில எடுத்துக்கலாம் உங்களு க்கு ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பால் டீ யவிட அதுவும் வர காப்பி போட்டு குடிச்சா அது இனிமே கொஞ்சம் நல்லது ஏன்னா பாலில எல்லாம் வந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அ பாலு வந்து கட்டியா இருக்கணும் நல்லா இதா இருக்கணுங்கறது வேண்டி உங்களுக்கு ஃபுல்லா அதுல பால் பவுட்ரு என்னென்னமோ கலக்குறாங்க
ஆமா
அதும் அது கெட்டு போகாம இருக்கணும் எக்ஸ்பீரி ஆகாம இருக்கறக்கு வேண்டி ஏதோ ஒரு விதமான ஒரு லிக்விட் யூஸ் பண்றதா கேள்விப்பட்டேங்க அத
மித்த கடைக்கெல்லாம் வந்து மேடம் அ இது டைரெக்ட்டா தா வருது கறந்த பால் அது ஒரு சில கடைக்கு தா த்த கடைக்கி பூரா பாக்கெட் பால் தா யூஸ்
அ ஆமாங்க இப்ப வந்து ட்டு இந்த கிராமத்து சைடு எல்லாம் டீ கட வச்சிருப்பாங்கல்ல அவுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கறந்த பாலே வாங்கிக்குவாங்க உங்களுக்கு இல்லங்களா
உம்
ஆனா வந்துட்டு அதே சமயம் வந்துட்டு அந் பெரிய பெரிய கடைளுக்கெல்லாம் இந்த மாதிரி பாக்க பாக்கெட் பால் தா நம்மளே பாத்துருக்கோம்ல அவுங்க போடுறப்போ
ஆமா
ஆமாங்க
ஃபுல்லாவே பக்கெட் பால் தா மேம்
ஆமாங்க முன்னாடி எல்லாம் ஹெல்தின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க அ இந்த மாரி அ ராகி கம்பு இதுதான் இந்த மாரிதா சாப்டுவாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இதெல்லா கொஞ்சோ ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்ளா அங்கங்க இப்ப வந்து ஒரு ஹண்ட்ரட்
விக்கிறங்கல்லா
சொல்லுங்க
டீ தான மேடம் குடிக்கிறாங் இப்ப எல்லாமே காலைல நைட்டு சாய்ங்காலம் எப்பைமே டீ தா குடிக்கிற
ஆமாங் கண்டிப்பா ஏனா முன்னாடிலா வந்துட்டு உங்களுக்கு இந்த டீ இது எதுவுமே குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எங்க வேலைக்கு போயிட்டு வரக்கே சரியா இருக் கு இல்லிங்ளா
ம் ம்
அப்பெல்லா என்ன பண்ணுவாங்களாமா சாப்பாட்டெல்லா முன்னாடியே வச்சுட்டாங்கன்னா அந்த சாப்பாட பானைக்குள்ள தண்ணி ஊத் தி வச்சிர்ப்பாங்களாமா
ஆமா
எங்க பா ம் எங்க பாட்டி எல்லா அப்டித்தா சொல்லுவாங்க இந்த மார்லா எங்களுக்கு அப்பெல்லா கெடைக்கல அவங்க நம்ம வந்து இப்பெல்லா வந்து அப்பப்ப டெய்லியு இப்ப வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க அந்த மாரி எல்லா மாவு ஆட்றனு வச் சுக்குங்களே அவங்களுக்கு இந்த பண்டிகை காலொ வரும் பாத்தீங்களா அப்ப மட்டுந்தா அவங்க மாவாட்டி இது பண்ணுவாங்களாமா
இல்ல இப்பயு அப்டிதா பண்றாங்க இப்ப எங்க மாவு ஆட்றாங்க வீட்ல பூராமே கடைலதா வாங்குறாங்க
ஹாமாங்க அது என்னமோ இப்பெல்லா என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அந்த பேக்கெட்லதானே சொல்றீங்க
ஆமா அந்த பாக்கெட் மாவு வாங்குறாங்க அப்பறோ அந்த லூஸுல கெடைக்கும் பாருங்க வீட்ல ஆட்டி அந்த மாவு வாங்கிக்றாங் இப்போ யாருமே வீட்லே அரைக்க மாட்டேக்கிறாங்களே
ம் கிராமத்து சைட்னா இப்ப இருக்கற கிராமத்து சைட்லேல்லா செய்யுறாங்க
ம் ச
அம் ஆ சிட் ட்டீல உங்களுக்கு வந்து யாரோ ஒரு சில என்ன ஒரு ரெண்டு மூணு வீட்டுல வேணா ஆட்டுவாங்களன்னு வச்சிக்கோங்களே
ஆமா அது ஆமா அவங்கதா ஆட்டுவாங்க மித்தபடி யாரு ஆட்டுற மாரி தெர்ல இதுன்னா கடைனா டக்குன்னு வாங்கி டக்குன்னு சுட்டுர்றாங்க இதப் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்டின்னு நெனக்கிறாங்க
ஆமாங்க அதுக்கு இப்பதைக்கு வந்து ஃபுல்லா கிரைண்ட்ரு மிக்சி எல்லாமே வந்துருச்சு ஆனா அப்பல்லா வந்துட்டு ஆட்டாங்கல்லு அம்மிக்கல்ல மட்டுந்தா யூஸ் பண்ணோ இல்லீங்களா
ஆமா அப்டிதா யூஸ் பண்ணோ இப்போ அம்மியே எங்கே யூஸ் பண்றதில்ல மேடம்
ம் கண்டிப்பா
இப்போ எல்லா இதுதா யூஸ் பண்றாங்க மிக்சி
ஆமாங்க
இல்ல அம்மி இருந்தாலு யூஸ் பண்ண மாட்டேக்கிறாங்களே ஆனா அம்மியில அரச்சாதா அந்த டேஸ் ட்டு வரு அப்டின் சொல்வாங்க
ஆமாங்க எங்க பாட்டிக்கெல்லா வந்துட்டு எங்க பாட்டி எல்லா இருக்கறப்போ வந்துட் ட்டு நாங்க மிக்சியே யூஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களே அவங்களே போய் அரச்சிட்டு வருவாங்க ஆனா அவங்களுக்குல்லா நல்ல வயசு த்தொரு எழுவது எழுவத்தஞ்சு வயசு வர்ல இருக்குங்க
ம்
ப்போ அவங்க நல்லா எல்லா வேலயு செய்வாங்க அப்டி பாத்துக்கங்களே
இப்போ பாதி பேர் அதா யூஸ் பண்றாங்க வயசானாலு அதா அம்மிதா யூஸ் பண்றாங்க
ஆமாங்க கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா
அதுக்கப்பறோ அந்த கேஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேக்கிறாங்க அவங்களு அந்த வெறகடுப் புலேதா சமைக்கிறாங்க கேஸ் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணா கெடுதி அப்டின்ட்டு கேஸு கூட யூஸ் பண்ண மாட்டேக்கிறாங்க
ஆமாங்க அப்பல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா வெறகடுப்பு தானே கேஸுங்கிறதே இல்லேங்களாச்சே
ஆமா இன்னு அதப் பாதி பேர் ஃபாலோ பண்றாங்க
ம் நீ இந்த கிராம சைடுல்லாம் போய் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்ப வரைக்கும் ஒரு ஒரு வீட்லய அடுப்பும் வெச்சிருப் பாங்க
ஆமா எல்லா அதான் அடுப்பு தான் யூஸ் பண்றாங்க கேஸ் அவ்ளவா யூஸும் பண்ணல கிராமத்து சைட்ல சிட்டில தான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேஸ்
அதான் கேஸ் வெலை எல்லாம் ஏறிகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்லே
ஆமா ஆமா கேஸுல்லா ரேட்டு் ஏறிடிச்சு
ஹலோ
ஆ கேக்குதா மேடம்
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ சொல்லுங்க
அதாங்க அ என்ன பண்றது எல்லாமே வந்து இப்ப எல்லாம் மாறிப் போச்சு காலங்கள் இல்லேங்ளா
ஆமா
ம் சேரிங்க எதுவும் பேசி ஒரு பிரயோஜனும் இல்ல நம்மளால முடிஞ்ச வரக்கும் ஹெல் த்தியா சாப்பிட்டே இருக்கலாங்க
சேரி ஓகே மா
ம் சேரிங்க பாய்ங்க
ஆ பாய்